நா உனக்கு கால் போடுற உனக்கு வரலையாப்பா
ச நா உங்களுக்கு பண்ண குல்றீங் போச்சு அப்புறோ ஒன்னு வர்ல
ஆ எனக்கு உனக்கு சுத்தமாவே ரிங் போல இல்ல நீங்க ஒரு கால் பண்ணா நா ஒரு கால் பண்ணனும்ல்ல அது அதுக்கோசோ போட்டே அதுதா சரி ஓகே ம் ம் ம் கே அதுக்கப்புறோ நாம்ப நா சொல்றனே நிறைய வாட்ஸ்அப் நா நம்பர் இருக்கு ஒ நம்பர
ஆ நிறையா பேத்தில அ பண்ணவு யார்யார் யார்
ஆ அதுதா அதுதா அதுதா எனக்கு அது தெரில ஒரு ரெண்டு மூணு வாட் இங்க நம்ம கண்டினியூஸா பேசுறோனா அது மைண்ட்ல ஏறிடு ஆ திடீனு பேசவு அது எனக்கு இது நம்பர் போட்டு குழப்பிக்கிறே நானு நிறைய இருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜு அது எந்த நம்பரு தெரியலப்பா அதனாலதா அதனாலதா ந்தா நானு இப்போ உனக்கு ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணே எனக்கு அது உனக்கு ரீச் ஆகல ஒருவேள நீ எனக்கு ட்ரை பண்ணியோ
ஆமாக்கா நானும் உங்களுக்கு பண்ணேன்
அதான் நா தா பண்ணனும் என்ன செய்றாது நெக்ஸ்ட் கால் நா பண்
ஆ ஆ ஓகேக்கா அப்டியே மாத்தி மாத்தி
ஆ செரி ஓகே ஓகே அது தா என் தம்பிக்கிட்ட எங்க பையன்கிட்ட சொன்னேன் இங்க பாரு உன்ன மாதிரியே உன்னோட பெரிய அண்ணா ஒருத்தன் எனக்கு பேசுறான் இந்த குரூப்ல இருக்குறான் மணி எர்ன் பண்ணியிருக்கான் அப்டின்னு பாரு என்னமா சொல்ற அப்டின்றான் நெஜமாலும நீ தான்ண்டா நீ அவங்கிட்டயாவது பேசேண்டா ன்னே அவனுக்கு இருக்கான் அதுல ஆகாஷ் சொல்லிட்டு ஜெய்ஆகாஷ் சொல்லிட்டு இதுல இருக்கு அவன் இது டாஸ்க் பண்ணுனான் தமிழு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணா அது ஓகே ஆகல ம் அது பண்ணா அவன் ட்ரைப் பண்ணா அதுக்கு அவனுக்கு ஃபயில் ஆயிடுச்சு அவனுக்கு ஒரு மாரி மூடு ட்டு ஆயிச்சு நா சொன்னேன் இந்த மாரி இருக்கு நா தம்பி நம்பர்க்கு தரேன் நீ பேசு அவன் நெறைய இத மாரி நெறைய இந்த மாரி ஸ்கீம் பண்றாப்புல உனக்கு ஏதா யூஸ் சவுண்டா அப்டின்னு நா சொன்னேன் செரிம்மா நா அப்றோ பண்றேன் தோ உள்ள தான் உக்காந்துட்டுருக் டிவி பாத்துண்டு இருக்கான் ம் அந்த மாரி நீ தா நீங்க பண்ருட்டிக்கி கடலூர் கடலூர் பாண்டிச்சேரி வந்தா வாங்க வீட்டுக்கு
கண்டிப்பா வரேங்க கண்டிப்பா வரே பாப்பா இப்ப தாங்க டென்த் படிக்கிறா டென்து ஆ ஊர்ல இப்ப என்ன ஆச்சுன்னா இல்ல இல்ல ஹாஸ்டல்ல இருந்தா அப்றோ அவளுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு இப்ப ரீசென்ட்டா அது இல்ல மாடிலருந்து கீழ உழுந்துட்டா தெரியாம
அய்யய்யோ ஆ
துணிக்காய போடும்மோது பாசா வழுக்கிருச்சு மழ பெஞ்சதுனால முதுகு தண்டு வடொ ஸ்பைனல் நல்லா அடி அவளுக்கு அவளால‌ எந்திச்சி நடக்க முடில அதுனால ஒர் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனாத்தே ஒன்னு எழுதுனா அது தமிழ் எக்ஸாம் முடுச்சு தா அவளு கீழ வுழுந்தா அதனால வந்து இப்ப நடக்க முடில அவளால அதனால எக்ஸாம் எழுத வேணா எழுத முடில அவளால
லயா இப்ப ஸ்கூலுக்கு போறாலா வீட்லந்தே இது
வீட்லதாங்கா இருக்கா இப்பதானே எக்ஸாம் இன்னு இது ஸ்கூல் ஆரம்பி தொறக்
ம் ம் ம் எக்ஸாம் எழுததுக்கு முன்னாடியே அவளுக்கு இது மாரி ஆயிர்ச்சி ம் ம் ஆ நம்ள பாத்துக்கிற்துக்கு ஆள் இல்ல நம்ம ப நம்ம கேர் ஃபுல்லா இருக்கணுல்ல
வேணுன்னேவா யாரா போய் உழுவா
ம் ம் ம் சேர் சேர் சேரி ம் அங்க சொந்தக்காரங்க பாத் துக்குறாங்களா பா
ம் அவுங்க பாட்டி இருக்காங்க பாட்டி பாத்துக்குவாங்க பாட்டி சித்திலா இரு க்காங்க
ம் ம் ம் சேர் சேரி சேரி அப்றொ உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்
நா மலகோட்ட தெரிமா
மலக்கோட்ட திருச்சியா ஆ ஆ பிள்ளையார் கோயில் உச்சி பிள்ளையார் கோயில் நா வ ஸ்ரீரங்கோ வந்துருக்கே திருச்சி வந்துருக்கோ சமயபுரொ வந்து
யார கேட்டாலு திருச்சி வந்துருக்கே திருச்சி வந்துரு என்னங்க இப்பதா கோயம்புத்தூர்லருந்து ஒருத்தவுங்கள்ட பேசுனே அவுங்களு திருச்சி வந்தருக்கேன் சொன்னாங்க பண்ருட்லருந்து இன்னொருத்தர் பேசுனாரு இப்போ ஒருத்தரு வேலு ஒருத்தரு அவரு அவரு வந்து இதுவா அவரு கேஷ்யு வியாபாரந் தா பண்றாரா அவரு சேல்ஸ் பண்ணுவாரா ரிஸ்வான்னு சொல்லிரு
விஷ்வா ஓகே ஓகே ஆ ஆ ஆ
சேல்ஸ் பண்ணுவாரா
ஆ ஆ இருக்கலாம் நெறைய இருக்கு நாங்க மேனுஃபேக்சரீன்னுசெ தா பண்றோ அவரு
ஓ அவரு மானிங்லா சேல்ஸ் பண்ணுவாரா அப்புறொ ஒருத்தர் வந்து ஓ மொபைல் ஆக்ஸஸரி கட வச்சுருக்காரா
என்ன கட வச்சுருக்காரா மொபைல் ஓ ஆமா பேர் பேட்ஸு அது டூல்ஸு ஓகே ஓகே இங்க என்ன அந்த பண்ருட்டிலியே வச்சிருக்காராமா ஓகே ஓகே சூப்பர் ம் பரவால்ல சின்ன என்ன நானு எப்டின்னா குருப் ஸ்ல கொஞ்சம் மெம்பர்ஸு ங்கட்ட பேசர்துக்கு கொஞ்சம் தயக்கமா இரு க்கு நம்பள்க்கு அறிமுகம் இல்லாதவங்களா இருக் காங்ளா சேரி இன்னிக்கி இ இதுல ஒரு ரெண்டு மூனு பேர்ருக்காங்க
ஒரு சில பேர்லா ஐயம் ஃப்ரீனு சொல்லுவாங்க வாட்ஸ்அப்ல கால் பண்ணி பாத்துட் நா தயங்கவு அப்டியே கட் பண்ணிருவாங்க
இருக்கு இருக்கு இருக்கு நானுமே தா ஃபஸ்ட்டு பயந்தெந்தாப்பா சேரி நம்ளுக்கு பேசி பாக்கோ ஓ கேனா ஓகே
ஆமா ஆ மா இப்பய் ஆமா நெறைய பேர் அப்டிதா இப்பொ நானே வா ஸப்பா பொண்ணுங்கள்தா பேச தயக்க படுவே இங்க காலேஜ் வந்து ஒரு எக்ஸ்ப்ர ஷே ஆனதுக்கப்புறந்தா என்ன பொண்ணுங்கனா என்ன அவுங்க என்ன ஒரு ஆ ப்போசிட் ஜென்டர் அவ்ளொதா
அவ்ளோதா இதுலென்ன இருக்கு நம்ப ஒரு ஒரு ஆஃபிஸ் போறோ ஒர்க் பண்றோ அங்க கிளைண்ட் லேடிஸ் இருப்பாங்க அது க்கோசொ அவுங்க பொண்ணுன்னு பேசாம வந்துருவோமா என்ன அதே மாதிரி தா நம்ளுக் வந்து நம்ப ஒர்க்கு நம்ளுக்கு முக்கியொ
ம்
அவ்ளோதா அது அதா மணி மைண்ட் அவ்ளதா ஒர்க்கு ஒர்க்குக் ஏத்த நம்ப ஊதிய கெடைக்கப் போது நம்ப பேச போறோ இதுல என்ன ஒன்னுமே கெடையாது நம்ப சின்ன புள்ளைங்க அது இந்த பர்ஸ்னல் ன்றது வேற எ ஒர் க்குன்றது வேற ஒர்க்க வந்து எப்பியுமே ஒர் க்காதா பாக்கனு
ஆமாங்க்கா
ஆமா அது வந்து பர்ஸ்னல் இஷ்யூ வந்து பர்ஸ்னலா தா பாக்கனு எல்லாருகிட் ட பர்ஸ்னல் இஷ்யூ வராது
ஆமாங்க்கா
அதுனால சொல்றே நானு அப்ற வந்து அ எங்கு திருச்சிக்கு வந்திருக்கே நானு ஸ்ரீரங்கோ பெருமா கோயிலுக் வந்திருக்க ரொம்ப புடி க்கு எனக்கு ஆ ம் அந்த பெருமாள் அவ்ளோ புடிக்கு எனக்கு த
நாந்தா கொஞ்ச மூடு அப்சட்டா இருந்தாலு எனக்கு கடவுள் நம்பி க்கலா பெரு சா இல்ல ஆனா மூடு அப்சட்டா இருந்தா போயிட்டு பெருமாந்த சீரங்க போயிட் டு சும்மா சுத்தி பாத்துட்டு அப்டியே மதியான அன்னதான தெரியுமா பெரிய அன்னதான போடுவாங்க எப்பவ்மே அங்க அன்னதான போட்டுட்டே இருப்பாங்க அங்க போய் சாப் டு ஜாலியா இருக்கு ஆ னா
பரவால்ல சூப்பர் நாங்க வந்து அந்த திருச்சி எஸ் ஆர் எம் காலேஜ் வந்துரு க்கோ எங்க மாமா ஒரு
ஸ்டொமக் பிரச்சன வந்துருச்சி ஹலோ
அவுருக்கு ஒரு பிராப்ளம் வந்திருச்சி அப்ப எஸ் ஆர் எம் காலேஜ்லதா கொண்டு வந் து
சேத்த அவுர ஆன எகோ கேக்குது நம்பளுக்கு அப்பிடி இப்ப கேக்குதாக்கா
இல்லப்பா நாப் பேசறது எனக்கே கேக்குற மாரி இருக்
அது அது ஒன்னு இல்லவுடுங்க எனக்கா திரிவிதம் கேக்குது உங்களுக்கு
ஆ அ அதுதா மாமா ஒருத்தருக்கு ஒடம்பு சரியில்ல ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி அங்கதா வந்துஸ் சேத்தோ எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குல திருச்சி
ஆமா தெரியு தெரியு தெரியு ம் ஜீ ஜீ யாருக்கு தெரியு நீங்களு நானு பாத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு எதர்ச்சியா அங்க பாத்து சுனும் நானு அங்கதா அந்த ஒடம்பு முடியாம இருந்தே
அப்பிடியா ஆ அ இல்லப்பா நாங்க அங்க வந்து ஸ்டாண்டடாலா தங்கல ஜாயின் அவர ஒரு நாள் பாக்கறது அங்க தா ப ஒரு ஒரு பத்து நாலு ட்ரீட்மெண்ட் அவுருக்கு போச்சி
ஓ
தா நா இரு ஆ அவர ஒரு நாள் வந்து பாத்துட்டு வந்தோ நாங்க ஆனா அவுரு அங்க கிளியர் ஆகி வீட் திகிட்டுன்னு வந்துட்டோ அவுர நல்லா ஆயி நல்லாதா இருந்தாரு நல்லா இ இருந்து ஓ அ வ இப்ப தா போன வருஷோதா எறந்து போயிட்டாரு எங்கள் மாமா என்னோட தாய் மாமா அம்மாவோட ஏ எங்க அம்மாவோட தம்பி
ம்
ஆ ஆனா நல்லா இருக்கும அந்த எஸ்ஆர் எம் காலேஜ் எந்து எங்களுக்கு புதுசு ஆனா பெரிய காலேஜ் வந்துருக் போ அப்றஸ் சமீபுரோ வருவோ சமீபுரோ அந்தக் கோயில்
மாரியம்மன் கோயில் அதல்லா அதாங்கக்கா ஏ ஏரியாவே அங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்தா ஏ வீடு
து எப்டி சொல்றது எல்லாமே ஒரு பத்து வருஷோ இருக்கும்பா இப்ப எதும் வரல அந்த சைடு நாங்க வரணு எனக்கு வந்து பைய பொறந்து பாப்பா வந்து பொறந்து பத்து வருஷோ ஆகுது அது அதுக்கப்பறோ நா எங்கயு வரல வரணு சமீபுரோ வர் வர்ணுனு நாங் நாங்ளும் ட்ரை பண்ணினே இருக்கோ
வா வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க ங்க எங்க பெரிப்பாதா அங்கதா செக்யூரிடியா இருக்காரு நீங்க லைன்லல்லா நிக்க தேவ இல்ல டேரெக்டா ரெண்டாயிரூபா பஸ் பஸ்ஸு உட்டுர்லா ஃப்ரீயா
ஓஹோ பரவால்ல எங்க சமீயபுரத்
ஆ லைன்ல எல்லா ரொம்ப கும்பலா இருக்குல்ல எங்க பெரியவங்க செக்யூரிடியா இருக்கவு டேரக்டா அங்க போய் சாமிய பாத்துர்லா
சேரி ரெண்டாயிரூவா பஸ்லையா சேர் நாங்க வரும்போது கண்டிப்பா சொல்றோ ம் ம் நா பாக்கணுந்தா வந்துட்டு எங்க பண்ரூட்டிலே இருந்தே வந்துட்டு வராங்க தா நம்ளுக்கு வந்து அது டைமிங் கெடைக்கு செட் ஆகல கம்பெனி வெச்சு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது கம்பெனி வெச்சி
ஓ ஆமா
பண்ணதே கரெக்டா இருக் இருக்கும்பா வேல எங்கேயாவது போகணு அப்டின்னா சாட்டர்டே சண்டேதா லேபர்ஸ் ஒரு டென் மெம்பெர்ஸ் நம்மகிட்ட வேல பாக்
செம்மக்கா ஆனா அதெல்லா ரொம்ப பெரிய விஷ்யோங்கா இதெல்லா சின்ன விஷ்யோ இல்ல நம்ம ஒரு பத்து பேருத்துக்கு வேல குடுக்கறதெல்லா வந்து நீங்க கண்ட்ரிக்கே நம்ம நாட்டுக்கே நீங்க வந்து ஒரு நல்லது பண்ற மாரி
நம்மளுக்கு அதன வந்து அது பண்றோ இல்ல இது வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் நான் ரொம்ப பெருசல்ல வீட்லியே கம் பண்ணி நம் வீடுக்கு கொஞ்சோ பெருசா இருக்கு வீட்லேயே கம்பெனி வச்சி எ நாங்க அது பண்ரெண் பண்றோ நம்ம பண்ரூ டிலே எல்லாமே சப்ளே பண்றுவாங்க ஒன் னர்களே வந்து என்ன இது து இன்வெஷ்மெண்டலா பெருசா கெடையாது அவங்களே கொண்டு வந்து மு மூட்ட எறக் கிடுவாங்க அவுங்களே ஏத்தின்னு போயிடுவாங்க நம்ப வந்து ஆளுங்கள வச்சி மெயின்டென் பண்றோ மெயின்டென் பண் சே வேலை முடிச்சு குடுத்தனுச்சி
அது எப்பிடிக்கா கிரேடு பிரிப்பாங்க முந்திரிய
ஆமாப்பா ரகோ பிரிக்கணு வந்து ஒரு பொருள் வந்து அதா இத வந்து மொத நாங்க ஒரு பிரா சிசெங் பண்ணி குடுத்துரு முந்திரிய ஒடச்சி குடுத்துறோமா அதுக்கப்புறோ வந்து அத கூலிங் போட்டு அது மேல ஒ ஒ ஒரு மரத்தோள் மாரி இருக்கு மலட்டைக்கு மேல ஒரு தோள் இருக்குல்ல அத நம்ம நூம்ட்டி எடுக்கிறோல்ல ஹீட் இத வந்து இ தி அதே மாரி இத கூல் பண்ணி அத ஒரு ஹீட் பண்ணி அது மேல இருக் த்த தோல ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறோ இதுல உடஞ்சது முழுசு
ஆ
ஆ கால் பத்து முழு அர பத்து அப்புறோ வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்ட குவாலிட்டிக்கு தகு அத பயிரு சைஸ் ஸ்க்கு தகுந்த மாரி ஃபஸ்ட் ஃபஸ்ட் குவாலிட்டின்றது ரொம் ஒன் எயிட்டி
ஆமா நம் பார்த்த எல்லா முந்திரியும் முழுசு முழுசாதா இருக்கு இந்த ஒடஞ்ச முந்திரில என்னக்கா பண்ணுவாங்க அதனன் தனியா விப்பாங்களா
ஒடஞ்ச முந்திரிய வந்து வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க பேக்ரியில ஆஃப்பு பத்த கால் பத்த இதெல்லா வந்து பேக்கரிக்கு வந்துஸ்
ஓ அதாம் பேக்கரில எல்லாம் முந்திரி எல்லாம் புருசா இருக் காம எல்லா பாதிப்
ஆ அங்க அதுக்குதா இந்த முந்திரி பண் வாங்க இப் பெருசா இருக்க முந்திரி தி எல்லா வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அங்க வந்து நல்ல ரீச் ஆகு நல்ல ரேட்டு
ம் ம் ம்
கு பண்ணுவாங்க நம் ஊர்லயு இருக்காங்க ரிச் ஃபேமிலி ராயல் டிப் ஃபேமிலி எல்லா வந்து இந்த மாதிரி சாப்புடுவாங்க அவங்களுமே வீட் தேவைக்கு யூஸ் பண்ணிப்பங்க ம் ம்
இங்க ஒ என்ன சின்ன பாக்கெட்டே வருத்தது ஐம்பது கிராம் பேக்கெட் டே ஆ நா அறுவருவா குடுத்து வாங்குன ஒரு வாட்டி
ம் ஆமா ஆமாமா காரோல்லா காரோ எல்லாம் போட்டு தருவாங்க அதெல்லா பஸ்ல போம் போது எங்க வழில வெயில்ல வெச்சுட்டு பேதோர் தட்ல வெச்சுட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க கடையிலிமே இருக்கு ரோட்டோரத் கடையிலுமே இருக்கு இல் அது ஒர் கிட்ட வந்தா இது ம் பொட்ல கடலா இருக்குல்ல
ஆமா ஆமாங்
அதுலையுங் கெடைக்கு ம் பண்ருட்டியில கொஞ்சோ சீப் அண்ட் பெஸ்ட்டு அத வாங்கிட்டு போய்தா இவங்கட்ட கொஞ்சோ அதிகமா விப்பாங்க லாபந்தா அவங்களுக்கு அவங்க என் என்ன ஒரு நானூ ரூபா அறுநூறுவா கேஜி வாங்குவாங்க அப்ப அ றுவதுருவான்றது அவுங்களுக்கு லாபந்தா
ஆமாமா
அறுவது ருபான் சொல்லிட்டு நம் அதுல நீ எட போட்டு பாக்க மாட்டல்ல அதுல கூட ரெண்டு பீஸ் எடுப்பாங்க அது நம்ளு தெரியாது பேக்கேஜி அறுவது ருபா அம்பது ருவா அப்டின் எல்லாமே இப்ப நாகப்பழ வி க்கிறாங்க பஸ்ல போம்போது நெறைய மல்லாட்ட ம் அப் ற வந்து எது சொல்ற வெள்ரி
கா நா அடுத்த கால் பேசுறேக்கா பதினோரு நிமிஷ ஆச்சு ஆ நீங்க போடுங்க நீங்க போடுங்க